ஆ வணக்கம் மதிய வணக்கம்
ம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே தோழி
ஆ வீட்டில எல்லாரு எப்டி இருக்காங்க
ம் நல்லா இருக்காங்க தோழி அங்க
ஆ இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க
ம் சரிங்க தோழி சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேங்க நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்டேங் தோழி
எதோ சாப்ட்டு கொண்டு பேசிட்டுருக்கீங்க போல
இல்ல இல்ல அண்ணனுக்கு இன்னிக்கி பொறந்த நாளு அது அதுனால கேக்கு கொஞ்சோ கொடுத்தாங்க
சேரி சேரிங்க ஓ கேக் வந்து இப்பய இப் இப்பயே நீங்க வெட்டிட்டீங்களா
இது பச இல்ல ஃபிரெண்ட்ஸ் வெட்னாங்களா
சேரி சேரிங்க
அதனால வந்து எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க
சேரி சேரிங்க
நானு வேற டைரி மில்க்கு கேக்கு கேட்டிருந்தேனா
ஓ சேரி சேரிங்க நீங்க என் நீங்க என்ன உங்க அண்ணனுக்கு வந்துட்டு கிஃப்ட்டு குடுத்தீங்க பிறந்த நாளுக்கு
கிஃப்ட வந்து எது குடுக்கல அண்ணனே கு எப்டி கிஃப்ட் குடுக்கிறது அதா கண் அவன் கேட்ருந்தா அப்றோ அதா உண்ம
ஆமா அந்தந்த அந்த ஒரு டைலாக்க சொல்லி நம்ம வாழ்க்க ஃபுல்லா ஓட்டிர வேண்டியது தா அண்ணங்காரங்க கேட்டாங்கன்னு
அண்ண ஆமா யார் கேட்டாலு நம்ம சுத்து வட்டாரத்துல யாரு கேட்டாலு வெளிய உள்ளங்களுக்கு மட்டு தா கிப்ட்டு
நம்ம நம்மக்குள்ளல்லாம் கிஃப்ட் குடுத்துக்க கூடாது
நமக்கு வந்து வாங்கி தா பழக்கம் கொடுத் த்து பழக்கல அப்டிங்களா சேரி சேரிங்க அப்றோ வீட்ல வந்து இன்னிக்கு அண்ணனோட பிறந்த நாளுக்கு என்னங்க குக்கிங்ல ஸ்பெஷலா பண்ணுனாங்க அம்மா
ஸ்பெஷல்லாம் எதுவு இல்லங்க அப்புறம் அம்மா மட்டு சாய்ங்காலாம் வாக்குல பாயாசம் வைக்கலா அப்டின்னு சொன்னாங்க
சேரி சேரி நீங்க வந்து இந்த இறைச்சில்லா எடுத்து பண்ணுவீங்களா கறி சிக்கன் மட்டன் அந்த மாரி சேரி சேரிங்க
இன்னிக்கி அம் அம்மாக்கு அப்பாக்கு கல்யாணனாளு தா அண்ணனுக்கு பொறந்தநாளு தா
பரவால்லயே டூ இன் ஒன் செலிப்ரேஷன் போல உங்களுக்கு அப்ப நீங்க கண்டிப் பா வந்து ஒரு அம்மா அப்பாவுக்காக வச்சு நீங்க கேக் ஒன்னு வாங்கி அண்ணனு த அண்ணன் அண்ணனு தங்கச்சிய வந்து வெட்டலலாலங்க நீங்க ஹாப்பியா ஃபீல் சந்தோஷமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல
வெட்டுவோ
ஓ அப்ப நீங்க வந்துட்டு இந்த சர்பரைஸா ரெண்டு பேரு வந்து திட்டம் போட்டு வெட்டாலு வெட் ல்லான்னு பிளான் பண்ணிருக்கீங்க போல
ஆமா நாங்க வெட்டல்நாலு அப்றோ அம்மா அம்மா அம்மா அப்பாக்கு சாங்கால வாக்குல எதாச்சு ஒன்னு இது பண்ணுவோ
சேரி செரிங் அப்ப நீ அப்ப நீங்க அம்மா அப்பாக்காக எதாவ்து ஒரு சமைச்சு வெக்கலால்ல அவங்களுக்கு பிடித்தமான உணவு எதாவ்து இருந் ஃப்ரிட்ஜில
சமச்சி வெக்கிறது என்ன தக்காளி சாப்பாடு செய்யலானாலு நமக்கு வராது
ஓ உங்களுக்கு செய்ய தெரியாதுங்ளா
ஆஹா ஆனா ரெசிபி எப்பிடின்னு தெரியு ஆனா வந்து செய் எப்டி செய்யறது தா
கைப்பக்குவொ வந்து கைப்பக்குவொ வந்து கரெக்டா டேஸ்ட் வைஸ் வர மாட்டேங்குதுங்ளா உங்களுக்
ம் அப்டின் இல்ல இது பண்ண பண்ணதில்லன்னு
ஓகே ஓகே இன்னு நீங்க முதல் முறை எதுமே சமைச்சத் இல்லைங்ளா
புரியில
இல்ல நீங்க வந்து இது வெரைக்கூ நீங்க சமைக்கவே இல்லிங்ளா
இல்ல இல்ல மாரி ஆ இது கொழம்பு இந்த மார்லா வப்பே இன்னு தக்காளி சாப்பாடு இந்த மால்லா செஞ்சத் இல்லைங்க தோழி
சேரி சரிங்க அதா இப்ப வந்து யூடியூப் இருக்கு நிறைய சேனல் இருக்கு அத பாத்து நீங்க வந்து ஏதாது ஒரு முயற் ச்சி பண்ணலாலைங்க நீங்க
ஏ தெரியு இப்டி செய்யலா அப்டி செய்யலானு செய்யலானு ஆசையெல்லா வரு ஆனா வந்து அந்த தக் தக்காளி வனங்குனதுக் அப்புறொ கொஞ்ச நேரொ நம்ம வெயிட் பண்ணு அந்த கொதி வைக்கிறதுக்கெல்லா வெயிட் பண்ண வெக்குல்ல
ஓ அந்த அந்து உங்களுக்கு வெயிட் க் பண்றது வந்து புடிக்காதுங்ளா சேரி உடுங்க நம்ப வந்து எ தையுமே ஒரு ஆர்வத்தோட பண்ணுனம்னா அது அது நமக்கே வந்து ஒரு பழக்கம் ஆயிருங்க
ஆமா ஆமா இப்ப இல்லனாலு அப்புறொ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கத்துக்கிட்டு தான ஆகணு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து சமையலுங்கறது வந்து பெண்களுக்கு ஒரு அடிப்படையான தேவேன்னு
ஆமா ஆமா நம்மள யாரு இதா சொல்லிற கூடாதுல்ல
ஆமாங்க இப்ப வந்து அதுக்கு இப்ப நம்ப சமெக்கலேன்னா வந்து நெறைய வந்து ரெடிமேடு ஐட்டம்ஸ் லா விக் விக்கிரானுங்க பட் அதெல்லா நம்ப வாங்கி சாப்ட்டம்னா வாங்கி சமச்சாலுமே ஹெல்த்துக்கு நல்லதா கெட்டதான் தெரியாது அதுவு நம்ம வந்து கஸ்ட் ட்டத பாக்காம நம்பளே வந்து கொஞ்சொ எறங்கி கொஞ்சொ ஒரு ஒரு ஆர்வத்தோடு நம்ம பண்ணுனம்னா கொஞ்ச நமக்கு நம்மளோட உடல்நிலையு நல்லா இருக்கூ மத்தவங்களுக்கு நம்ம உங்களுக்காக சமைச் ச்சின் சொல்லும் போது அவுங்களுக்கு ஒரு அவங்க வந்து நமக்கு நம்மளே பாராட்டுவாங்க அந்த வகைல்ல நம்ம வந்து ஒ சமையல் அற்புதமா இருக்கூன் சொல்லும்போது அந்த வார்த்தையில கேக் ம்போது காதுல தேன் வர மாரி இருக்கு நமக்கு
ஆமா ஆமா
ம்
நீங்க நல்லா சமைப்பீங்களா
அப்படியெல்லா சொல்லிக்க முடியாது சிஸ்டர் நா வந்து பிஃபோர் லலா எது ஒண்ணு கூட நா பண்ண மாட்டே எனக் அப்ப எனக் பண்ண தெரி்ஞ்ச ஒரே ஃபுட்டு என்னான்னு தக்காளி சாதம் தக்காளி சாதம் பிரியாணி அது மட்டுந்தா சிஸ்டர் எங் நா வந்து வீட்ல இரக்கும் போது எங்க அம்மா வந்து ஒரு சில கொழம்பல்லா வப்பாங்களா பட் அந்த மாரி கொழம்புல்லா எனக் பிடிக்காது அதனால வந்து நா வந்து தனியா எனக்கு மட்டு அளவா அரிசி போட்டு பண்ணுவனா அப்ப என் எங்க அம்மா கேப்பாங்க எங்க அம்மா வந்து நா நா வந்து என்ன சமைக்கிறேங்கறது தெரியவே தெரியாது அவுங்க கண்டுபிடித்துருவாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சமையல் வந்து தக்காளி சாதந்தா எப்ப பாத்தாலு இதே தாண்டி செய்ர எப்பிடிதா உனக்கு எப்டிதா நீ சாப்றயோ அப்டிங்கிற மார் லா என்னய ஒரு நாள் திட்டிருக்காங்க
ஆஹா இன்னும் பிரியாணி த தக்காளி சாப்பாடு இந்த மார்லா கொழம்பு ஆனா ஏதோ ஒரளவுக் வப்பே எனக் புடி புடிக்கும் ஆனா நான் வைக்கறது எங்க அப்பாவு நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு எங்க அண்ணனு ஆனா வந்து சாப்டுவா
சரி உங்களுக்கு புடிச்ச உணவு வந்து பிரியாணின்னு சொல்றீங்க அப்புறம் என்ன கொழம்பு தா நீங்க பஸ்ட் நீங்க கத்துருக்கீங்க பிரியாணிய தா நீங்க த்துகணு பஸ்ட்டு
இ அது கொஞ்சம் கொஞ்ச அதுன்னா வேல கஷ்டோங்கற மாரி தோணுது
அட அது ரொம்ப ஈசிங்க அது வந்து ஒன் பாட் எல்லா இது வந்து நீங்க கொழம்பு வச்சீங்ன்னா ஒரு வெள்ள சாதோ வெக்கணு ரச வெக் அப்பறோ ஒரு பொறியல் பண்ணணு அதுனா வந்துட்டு ஒண்ணுமே இல்ல, தக்காளி வெங்கயத்த கட் பண்ணி இஞ்சி பூண்டு விழுத நீங்க அரச்சு வெச்சுட்டு ஒரு தாளிப்பு மட்டு போட்டு விசில் ஒட்டுக்கா விட்டுட்டீங்னாலே இந்த சாப்பாடு ரெடி ஆயிருமே
அதுதன் இன்னம் ட்ரை பண்ணல பார்கலா இன்னொரு நாள் கண்டிப்பா செய்யணு
ஆஹ் நீங்க வேணா நீங்க வேணா கண்டிப்பா ஒரு டைம் நீங்க ட்ரை ஆ நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கே அதுக்கப்புற நீங்க அடிக்கடி நீங்க அந்த குழம்ப விட இந்த மாரி ரைஸ்லாம் நீ அடிக்க கறி விரும்பி சாப்பிடுவீங்க அதையு அததா நீங்க ஆர்வத்தோட சமைப்பீங்க
நானு உங்கள மாரி ஆயிருவேன் சொல்றீங்க
கண்டிப்பா பட் வந்துட்டு இது இது இது ஒரு எமர்ஜென்சி பர் சிஸ்டர் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சிஸ்டர் ஆனா வந்துட்டு இந்த மாதிரி இது
கண்டிப்பா
உம் எனக்குமே மோஸ்ட்லி வந்து இந்த குழம்புல்லாம் பருப்பு குழம்புல்லா எனக்கு பிடிக்கு பட் வந்துட்டு அம்மா சொல்லும் எங்க அம்மா வைக் இருக்கும்போது ஒரு நாள் பக்கத்தில இருந்து ஆர்வத்தோட நானு பார்த்தே நம்ம வந்து ஒரு நாள் ஒரு ஒரு நாள் நம்ம அவுங்களுக்கு சமைச்சு கொடுத்தா அந்த உணவு நல்லாருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளே தா தினமும் சமைக்கணும்னு ஒரு ஒரு இதுல சூழ்நிலையை கொண்டிருவாங்க அதுக்காகவே நா வந்து கிச்சன் பாக்கமே பாதி நேரோ போறதில்லைங்க
இப்பயுமே எப்படின்னா நான் டீ நல்லா போடுவே அதனால எங்க அம்மா எப்பயுமே என்னதான் டீ போட சொல்வாங்க
பாத்தீங்களா இதுதா வந்து நம்மள அம்மாக்களோட பெரிய தப்பு இப்ப நம்ம நம்ம வந்து இடம் கொடுக்குறமா அவங்க வந்து யூஸ் பண்ணி நம்மள வந்து அந்தந்தந்த நேரத்துல தள்ளி விட்டுறாங்க
அதே மாதிரி எங் பெரிம்மா எல்லாருமே வருவாங்க இவ இந்த மாரி அம்மா வீட்ல இருந்தாங் நா பாக்க வருவாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அக்கா தங்கச்சி எல்லா சேந்துக்கிட்டு அப்ப வந்து நம்மளை வந்து எல்லா சேர்ந்துகிட்டு ஒன்னா பாப்பா நீ தா பாப்பா நல்லா டீ வெப்ப வச்சு கொண்டு வாப்பாப்பா அப்படிம்பாங்க நமக்கு அந் சமயத்துலதா தோணு யாண்டா இதை நம்ம கத்துக்கிட்டோம் யாண்டா இதை நம்ம வச்சோ அப்படின்ற மாதிரி தோணு
சரி சரிங்க ஆனா வந்து டீ வந்து போடுறது ஒரு நல்ல விஷ்யனா போட்டுக்குடுத ஆனா டீ வச்ச பாத்துறத்த கழுவுறதா ரொம்ப ரொம்ப கஷ்டமான செயலுங்க என்ன கேட்டா
நானுமே பாத்திரம் கழுவாம இருந்து டீ வைக்கணும்ன்னா எங்க அம்மாவுதா கூட்டிட்டு வந்து ம்மா இத கழுவிதாம்மா அப்டிம்பே குண்டான் கழுவாம இருக்கு கழுவ உட்டாங்க
இப்ப வந்து ஒரு பாத்திரத்தை நம்ம வந்து டீ வச்சு முடிச்சுட்டோம்னா அந்த பாத்திரத்தை வந்து விளக்க போட்டதுக்குப்புறம் விளக்க போட்டுட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அந்த ஒரே பாத்திரத்துல தொடர்ந்து தொடர்ந்து திரும்ப திரும்ப அந்த டீ போடும்போது அது ரொம்ப இதாயிரும்ங்க நம்ம விளக் வெளக்கவே சிரமமா இருக்கு அந்த பாத்திரத்தயே நா வந்து நல்லா ஊற வெச்சு அந்த பாத்திரத்துக் மட்டு ந தனியா டைம் எடுத்து பத்து நிமிஷம் நம்ம இது பண்றதா இருக்கு
ஆமா ஆமா அதனால நாலா கழுவ மாட்ட அம்மா அந்த இதுல மட்டு அம்மா வந்து கழுதாங்க அப்படிம்ப அம்மா ஏம்பாப்பா இத கழிவி உனவெல்லா வெக்க முடியாதா அப்டிம்பாங்க
அதுக்குதா இப்ப நிறைய வந்து நிறைய லிக்விட்டெல்லா இருக்குல்லிங்க அதெல்லா போட்டு நீங்க பண்ணுணீங்கனா வந்துருன் தோழி விளம்பரத்துல போட்றாங்க பட் அதெல்லா ட்ரை பண்ணுனா ஆ அதெல்லா ட்ரை பண்ணாலுமே வர மாட்டிக்குது அதுக்கான எஃபெக்ட் த்து நம்பதா போட்ணு போல கை வலிக்க வலிக்க பண்ணணு அத
கண்டிப்பா ஒவ்வொரு சமயோ என்னடா கழுவுணுமா அப்படின்னு சொல்லி டீ வெக்காம கூட விட்ருவ
பட் என்னங்க பண்றது டீ தா நமக்கு வந்து பெஸ்ட் மருந்தா இருக்கு லைஃபுக்கு நமக்கு தலவலின்னா டீ குடிக்கறோ
மனசு கஷ்டமா இருந்தாலு அதுதா
ஆமா ஆமாங்க சந்தோஷமா இருந்தாலு ஒரு கப்பு நம்ம டீ குடிப்போ சோகமா இருந்தாலு டீ குடிப்போ ஒரு ஒரு ஒரு ஷனா இருந்தாலு டீ குடிப்போ டீ எனக்கொரு எனக் ஏ எனக்கு ஒரு கப்பு சாயங்கர மார் தா நம்மளோட வாழ்க்க ஆயிருச்சி
அதா
நீங்க காஃபி எல்லா லைக் உங்க உங்களுக்கு பா காபி எல்லா குடிக்க புடிக்காதுங்களா இல்ல காபி உங்களுக்கு பண்ண தெரியாதுங்களா
பண்ணத் தெரியு அனா வந்
செரிங்க
எதாச்சு தோணுச்சுன்னா அந்த வாசோ நமக்கு புடிச்சுச்சுன்னா நம்ம எப்பயாச்சு ஒரு வாட்டி தா போட்டு குடிப்ப இல்லன்னா வந்து யார் எப்பையுமே டீ தா அப்டே மழ பேஞ்சிச்சுன்னா உக்காந்தீட்டு டீ குடிப்போ பிஸ்கேட்டு டீயு சாப்டுவோ நானு எங்கம்மாவு நா குடிச்சு குடிச்சு இப்ப எங்க அம்மாவயு பழக்கிவுட்டே
ஆ சேரி சேரிங்க பட் டீ வந்து அதிகோ ஆ டீ நம்ம அதிகோ குடிச்சோம்னா ஹெல்த்துக்கு வந்து நெறைய பித்தெல்லா நமக்கு வரு அத வந்து அதிக வந்து அது வேணா குடிக்க வேணானு சொல்லி இது பண்ண சொல்றாங்க பட் அதோட டேஸ்ட்டு நமக்கு வந்து நாக்குல ஒரு தரவ பட் டுருச்சு நமக்கு விடவே மனசு வராது ம்
அது குடிச்சவுனே ஒரு ஃபிரஷ்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்கலே
கண்டிப்பாங்க சிஸ்டர் அது குடிச்சாலுமே அதுவு பாருங்க அந்த டீயில கொஞ்ச ஏலக்கா இஞ்சி எல்லா தட்டி போட்டு குடிச்சு பாருங்களே அதோ அதோ அதோட கிரேவிங்ஸ்க்கே நீங்க வந்து அடிமைங்கிற மாரி ஃபீல் பண்ணிருவீங்க எகைன் எகைன் நானே பாரு ஆ எனக்கே வந்து டீ காப்பினா புடிக்காதுங் சிஸ்டர் நா வந்து எனக்கு வந்து அல்சர் இருக்குங்களா சோ காலயில எழுந்ததுமே வந்து வெறு வயத்துல வந்து டீயெல்லா குடிச்சிங்கன்னா ரொம்ப வந்து சேராது வயிறு வலி வந்துரு வேணான்டுருவாங்க இப்ப நா வந்துட்டு இப்ப இப்ப கணவருக்கு நா வந்துட்டு இந்த அவர் இஞ்சி டீ ஏலக்கா டீ நா பண்ண அவருக்கு நா போடுற டீனா ரொம்ப புடிக்கு ஏலக்கா டீ இஞ்சி டீ போர்னால அத நா குடிச்சு குடுச்சு டெய்லியுமே எனக்கு இது காலையில எழுந்ததுமே அந்த டீ ஓட டீ டீயோட தாட் தா மைண்டுக்கு வந்துட்டே இருக்கு
ம் சேரிங் தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்
சேரிங் தோழி நமக்கான அழைப்பு முடிந்து விட்டது வேற ஒரு கால்ல நம்ம சந்திக்கலா
ஆ சேரி
நந்திடா
ஆ மஞ்சிரி